ஹலோ
ஆ கேக்குது
ம் என்ன பண்ற
சும்மா தாருக்கே நீயு
சும்மா தா வேலயெல்லா முடிஷ்ட்டு உக்காண்ட்ருக்கே
ம்
நீ சாப்ட்டாச்சா
ஓ சாப்ட்டாச்சு
என்ன சாப்ட்ட
நானு சாப்பாடு நீயு
எல்லாரு சாப்பாடு தா சாப்டுவாங்க என்ன சாப்பாடு சாப்ட்ட
பிரியாணி
இப்பவா
ஆமா
எங்க போயி கடைலியா
ஆ பக்கத்க் கட பிரியாணி அத்வாங்கி சாப்ட்ட
எங் எந்த கட
எந்த கடன்னா பக்கத்து கட சொன்னா தெரியுமா
சேரி சேரி ஏ வீட்டுக் போய் சாப்புல்ல
அய்ய வீட்டுக்கு போய் யாருமே இருக்க மாட்டாங்க அதுக் இங்யே உக்காந் சாப்ட்ரு
ஏ உங்க அம்மா
எங்கம்மா ஆஃபீஸ் போய்ருவாங்க
எந்த ஆஃபீஸு
ஆ பாங்க் ஆஃபீஸ் மாரி
ஓ உங்க அப்பா
எங் டாடி பிஸ்னஸ்க் போய்டுவாரு
ஓ உங்க டாடி பிஸ்னஸ் ஓக்கே பிஸ்னஸ் மேன்
யா
அ ஒந் தங்கச்சி
ஆ
ஒனக்‌ தங்கச்சி
ஏ தங்கச்சி ஆ என்னன்னு சொல்றது
என்ன சொல்றது சொல்லு
வீட்லல்ல
ஒங்க பெரிம்மா என்ன பண்றது ஒ பெரிம்மா
எங்க பெரியம்மா ஸ்கூல்க்கு போயிருக்காங்க
ஓ ஜாலி தா இந்த வயசுலே ஸ்கூலுக்லா போறாங்க
ஆமா உங்க பெரிமாவு இருக்காங்கள ஆடாவடி மாரி
எங்க பெரிமாலா பியூ டிஷன் தெரியுல என்ன உங்க பெரிமா பேசுனாங்ளா
அ
பேஸ்னாங்ளா உங்க பெரிமா
இல்லல்ல
ஏ
நாங்க அவ்ளோக்க பேச மாட்டோல்ல
ஏ நீங்க பேச மாட்டீங்க
அது அப்டி தா
ஏங்க
அது கூச்ச எணக்கு
அது சி பாட்டிங்கிட்ட பேசுறது கூச்சமா
ஆமா சின்ன வயசுலருந்தே மிஸா இதெல்லா பாத்து பாத்து
ஓ நீங்க சின்ன வயசுல இருந்தே அதே ஸ்கூல் தானே
ஆமா
எப்ப எல் கே ஜில இருந்தா
பர்ஸ் செகண்ட்லந்து
ஓ அப்பத்துல அவங்க இருக்காங்ளா
ஆமா நாங்கல்லா லாயலான பசங்க செரியா
ஓகோ செர் செர் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப நீங்க ஸ்டுடென்ட் அ இருக்கு போது மிஸ்ஸா அப்ப யாரு பிரின்சிபலு
அப்போ வேற ஒரு
இங்கிலிஷ் மிஸ் ஒருத்தங்க இருப்பங்களே கெளவி அவங்களா
கொஞ்சோ லைட்டா குண்டா
குண்டாவா
ட்டா கொஞ்சோ குண்டா இருப்பாங்க
அப்ப இவங்க ஏய் ம்
ஓ ஆ ஆ ஆ
அந்த இங்கிலீஷ் மிஸ்ஸு ஒருத்தங்க இருப்பாங்க அவங்கதான அவுங்களுக் முன்னாடியா ஓ செர் செரி நீ வந்து ஏ ஃப்ரெண்டு ஒருத்தி இருப்பாள நம்ம கூட படுச்ச ஒரு புள்ள ஏ பக்கத்துல ஒரு புள்ள ஒக்காரும்முல்ல
தெரியல
மேக்கப்லா போட்டு வருவாள அ அவன் அண்ண செட்டுதான நீ
ஆமா ஆமா
அவங்க அண்ணன்டெல்லா பேசுவியா
அய்ய
ஏ
ஐய அவ்ளோல்லா இல்ல ஆமா நானா அவன்ட்ட அவ்ளோக்கா பேசமாட்டே
யார்ட்டையுமே பேச மாட்டிய அந்த செட்ல ம் பிள்ளைங்கள்ட்டயா பேசுவ
நாலா புள்ளைங்கிட்டயே பேச மாட்டே சரியா
ஆ செரிங்க
நா இப்ப கூட பையன்ட்டுதா பேசிட்ருக்கே
ஆ ஆமா எனக்கு வந்து தொண்ட கட்னாதா புள்ள வயசு
ஆமா
ம் அப்புறம் வெளிய எங்கியும் போலையா
அது நா கேக்கனும்
இன்னிக்கி எங்கியும் போல இன்னிக்கி இன்னிக்கி இன்னிக் எங் அது என்னாச்சினா என் ஃப்ரண்டு வீட்ல வந்துட்டு திட்டிட்டாங்க தெனமும் சுத்துறீங்க யாராச்சி பாத்தா என்ன நெனப்பாங்க வாரத் துல ரெண்டு நாள் மூணு நாள் போவங்க புள்ளைங்க தெனமும் இப்டி லிப்ஸ்டிக்கல்லாம் போட்டுட்டு எப்டி சுத்தனா அப்டி இப்டி சொன்னாங்க அப்ப சொன் என்னாது
அது சொன்னவரு
சொன்னவரா ஆ நாங்களும் நாங்க ஆனா நாங்க வந்து திருந்து மாட்டோம் நாங்க வந்து அப்பப்போ திருட்டுதனமா போவோம்
நாளைக்கி வேற ஓப்பனிங் நாளைக்கி
என்ன ஓப்பனிங்
காலேஜ்
உனக்கா
ஆமா
ஓ நீயும் நம்ம கிளாஸ் பசங்கல்லா ஒரே காலேஜி தான
ஆமா ஒரே காலேஜிதா
அந்த காலேஜா
மாக்கானையர்
ஒனையாரு இப்ப அங்க பேசி சேர சொன்னா
நா எவனுமே வரமாட்டேன்னா நான்தா சொல்லட்டிருந்த பாத்தா எல்லா
நீயும் யாராச்சிம் ஒட்டுக்கா போறீங்ளா
நானும் என் கூட அடிக்கடி இருப்பானே ஒருத்தன்
ஒல்லியா
ஆ அவனதா
ஹைட்டா ஆ
அவன்தா
சேரி நீயெல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட போற நா தனியா போறது
எனக்கு எனக்குல்லா அப்டிலா இருந்தா நா வர மாரி போய்ட்டு வருவ
அப்டினா ஏ
எனக்கு அப்டி போகதா புடிக்கும் யாருமே வேண்டா தனியா இருக்கணும் புது ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அப்புறம்
நா பாரு நா எங்க அப்பாவ போயி விட்டுட்டு போவாரு திங்ககெழம சரியா நா என்ன பண்ணுவே நாலா ரெஸ்ட் ரூம்க்குள்ள போயி உக்காந்துக்குவ
யா
ஐயே நா என்னான்னு நா அங்க போயி என்ன திரு திருன்னு முளிப் பன் எங்க போயி உக்காறது எனக்கு எதுமே தெரியாது
நாலாம் ஃபஸ்ட் நாள் வந்துட்டு பயோலஜி கிளாஸ்ல போயி உக்கான்ட்டுருந்த என்ன சொல்றது அதுக்கு
எப்போ
லவல்த் ஸ்டாட்டிங்தா நானும் குண்டா ஒரு பையனும் இருப்போமே
குண்டா ஒரு பையனா ஆமா ஆ ஜிம்மு
பொய்
ம்
கொஞ்ச நேரொ போய் கொ கொ ஒரு பேக்கெலா வச்சு அங்க நின்னுட்ருக்கோ ஒக்கான்ட்டோ ஒக்காந்து எல்லா கேல்ஸாதா இருந்தாங்க கூச்சமா வேர் இர்ந்ச்சி அப்பறொ மேக்ஸ் சார் இருக்கார்ல அவரு வந்துட்டு நீங்க இந்த க்ளாஸ் இல்ல அந்த க்ளாஸ்னு அம்ச்சுட்டாரு மானமே போச்சு
ம் அப்றோம் ஏ நா என்ன பண்ணுவன் தெர்ல ஐயோ திங் கெழம
அதல்லா ஒண்ணு இருக்காது எல்லா கொஞ்சொ எல்லா தெரிஞ்சவங்களாதா இருக்காங்ளா
ஏ எனக் தெரிஞ்சவங்க யாருமே இல்ல
எனக் நா எ நாளைக் கூட போ மாட்ட நாளைக் போலேன்னா அப்றோ மண்டே வந்து மக்கு மாறி போணு எந்த க்ளாஸுன் தெரியாம சொல்லிதா நாளைக் போற
நாளைக் என்ன ப்ரெஷஸ் டேவா
ஆமா
என்ன பண்ணுவாங்க
பேசுவாங்க ஆமா
ஓ நம்ம லெவன்த்துல பயாலஜி ஆ இல்ல இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸு க்ரூப்ல ஒரு புள்ள ஏ ஃப்ரெண்டு அவளுக்கு தொறந்துரு ச்சாமா காலேஜு நம்ம க்ளாஸ்ல ஒருத்த ஹைட்டா இருப்பான்ல மலமாடுமதி அவ அவ காலேஜு
ஆ ஆ சேர் சேர் சும்மா லூஸு மாறி ஏதாவ் பண்ணி குடுப்பா லெவல்த்துல ஜூஸெல்லா வாய்ங்க் குடுத்தானே உங்களுக்லா
ஜூஸல்லா வாய்ங்க் குடுத்தானா
ஆமா லவல்த்துல
ம் எல்லாருந்தா வாய்ங்க் குடுப்பாங்க எங்களுக்கு
தா
அங்க நாங்கதா நம்ம க்ளாஸோட நாங்கதா க்ளாஸோட எப்டி சொல்லலா
சேரி சேரி போது போது
து உங்களுக்குலா அதிர்ஷ்ட தெரியுமா நாங்க நாலு பேரு
ஆ
நாங்க நாலு பேரு உங்களுக்கு பிரெண்ட்ஸா கெடைச்சி உங்களுக்குதா அதிஷ்டோன்ன
ஓ சேரி சேரி ஆ
சேரி நீங்க எப்டி ஃபீல் பண்ணீங்க லெவன்த் வந்தப்போ
வெவன்த் வந்தப்போவா எப்டி ஃபீல் பண்ணனா நீங்க நாலு நாலு பேரு என்னடா இது நாலு பேருங்க மட்டு புள்ளைங்க அப்டின்னு நெனைச்ச
அப்றொந்தா இல்ல இல்ல எக்ஸ்ட்ரா இருந்தாக் கூட தெரிஞ்சிர்க்கா தே என்னடா விக்கி இல்லாமயே இருந்துர்க்லா அப்டி தோணுச்சு அப்றொந்தா தெரிஞ்சிருச்சு அ நாலு புள்ளைங்கல்ல பசங்க அப்றோ போப்போ செட் டாய்ருச்சி
எங்களுக் எப்டி இருந்துச்சுன்னா எங்களுக் தெரியவே செய்யாது தெரிமா நாங்க நாலு கேள்ஸ் தானு சத்தியமா தெரியாது
ஆ
எங்க மூணு எங்க நாலு பேத்துக்கு தெரியு நாங்க நாலு பேரு இந்த குரூப் பின்ன வேற யாரோ வருவாங்க புதுசா வருவாங்க அப்டில்லா நெனச்சோ
ஆ
பாத்தா ஃபர்ஸ்ட் பெஞ்சுல உக்கார்றோ ஃபுல்லா பசங்க
ஆ
எங்க தெரிஞ்ச பசங்க பழைய பாய்ஸ் எல்லா இருந்தாங்கல்ல அதனாலதா நாங்க லெவன் த்துல வந்து அவனுங்களுக்கு முன்னாடியே உக்காந்துட்டோ பாதுகாப்பா அப்பறோ அவனுங்களே வச்சுச்சானுங்க சூனியம்
மந்திலா போனீங்க விட்டுட்டு போனீங்க என்ன விட்டுட்டு
உங்கள விட்டுட்டு போவல நீங்க எல்லா உங்கள கூப்ட்டாங்களா எங்களுக்கு தெரி
என்ன விட்டுட்டு போனீங்க நீ கூப்டவே இல்ல நீ
அப்ப நான்லா உன் ஃப்ரெண்டா
போயிட்டு வந்தன்னைக்கி கால் பண்ண நீ எல்லா நீ சொல்லிதா எனக்கே தெரியு மந்தி போனதே
ஆ தெரிலயே எனக்கு கொஞ்சோ மறதிங்க இப்டில்லா பேசுனீங்கன்னா எனக்கு தெரியாது அப்ப என்ன நடந்துச்சு சேரி நம்ம போலா ஒரு நாள் கண்டிப்பா
வேண்டா போய்ட்டு வாங்க உங்க ஃப்ரெண்டோட
சேரி நீங்க உங்களுக்கு வரக்கு விருப்ப இல்ல பின்ன எதுக்கு நாங்க உங்கள இது பண்ணணு சேரி விடுங்க வருவீங்ளா மாட்டீங்ளா
இன்ஷா அல்லா
நீங்கதா கூட்டிட்டு போய் நீங்கதா செலவு பண்ணு
ஆ இல்ல நா கொஞ்சோ பிஸி
அ உங்களுக்கு வந்து சேலரி கெடச்சதுன்னா நாங்க வருவோ நானு எ ஃப்ரெண்டு அப்ப நீங்க வந்து அங்க பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு ஹோட்டல கூட்டிட்டு போய் வாங்கி எல்லா குடுக்
அல்லா அமினா சர்மாயாக
ம் சேரிங்க என்னங்க கடையில என்ன ஈ ஓட்டுதா
கொசு ஓடுதுக்கு சட்டவுனு வேற போனு சார்ஜ் போடாம வந்துட்ட
அப்புறம் சார்ஜ் இல்லையா
இருக்கு தாங்கிரும் சாய்ந்திரம் முடியும் அது பிரச்சன இல்ல
எத்தன மணி வரைக்கும் வேல
நைட்டு டென் முடியும்
அது எவ்ளோ வியாபாரம் ஆகும்
சிலதாட்டி ஆகும் சிலதாட்டி டூ தௌசண்ட் ஆகும்
ம்
சிலதாட்டி டூ ஹண்ட்ரட் ஆகும்
சில டைம் ஆகவே செய்யாது ஒரே நிமிஷ இரு எங்க அம்மா கூப்பட்றாங்க
ஆ
ம்